ஹலோ வணக்கம்
ஆ வணக்கோ
ம் சொல்லுங்க ஃப்ரோ சாப்பிட்டீங்களா
இல்ல ப்ரோ நீங்க சாப்டாச்சா
ம் சாப்பிட்டாச்சு லேன்னு டைம் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரோ
நம்மள்து மூணு மூன்ற நாலு ஆயிடு ஃப்ரோ நீங்க என்ன படிக்கிறீங்களா இல்ல வேல பாக்குறீங்களா ஓகே ஓகே காலேஜா இன்ஜினியரிங்கா
காலேஜ் ஃபைனல் இல்ல ஃப்ரோ ஆர்ஸ் அண்ட் சைன்ஸ்
செரி செரி செரி
ம்
ம் இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்தாச்சா
இல்ல ஃப்ரோ இன்னு ஓப்பனே ஆகல எங்க காலேஜ்லா
ஓகே ஓகே ஒருத்தருக்கு ஓ ஆ நா ஒர்க் ஒர்க்கிங் தா வேல பாக்குறே ஐ டில்ல நெட்வொ நெட்வொர்க் இன்ஜினியர
சூப்பர் ஃப்ரோ எனக்கு ஐ டி தா ஃப்ரோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால தா பி சி ஐ எடுத்தே ஆட்ஸ்ஸுல
சேர் சரி
பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது
இப்ப தேர்டு இயரா நீங்க
ம் ஆமா ஃப்ரோ
அப்ப இத பைனல் எடுகலயா
ம் ஆமா ஆமா
ஓகே மும முன்ன பண்ண செகண்ட் இயர் எல்லா எல்லா நல்லா பண்ணிருக்கீங்களா எந்த அறியரு எது இல்லல
அரியர் இருக்கு ப்ரோ ரெண்டு இருக்கும் ப்ரோ
எதுல மேக்ஸ்லயா
ம் எப்டி வரு
எல்லாரு அதுதா வைப்பாங்க நானே அதுல தா வச்சே ஃபஸ்ட் இயர்ல நா ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி ஆம்
எப்டி ப்ரோ இருக்கு ஐ டி லைஃப்லா எங்க இருக்கீங்க சென்னை பெங்களூர் லை எங்க
ஆ நா வந்து மும்பைில ப்ரோ
பொம்பை சூப்பர் ப்ரோ எவ்ளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ சொல்லுங்க இப்போ
இப்ப நா எங்க வீட்ல ஒர்க் ஃப்ர ஹோம் தா ஒர்க் ஃப்ர ஹோம் பண்ணிட்ருக்கே நேட்டிவ் தமிழ்நாடு தா அது பேர் சொல்லக்கூடாது நம்ம ஊர் பேர் எல்லா சொல்லக்கூடாது சாதாரண
ஆ
இப்ப காலேஜ்னா இப் இப்போ நீங்க அதா நெக்ஸ்ட்டு இயர்‌ இன்னு எத்தன‌ நெக்ஸ்ட் வீக்லேந்து ஸ்டார்ட் ஆகிடுமா இல்ல சொல்லியிருக்காங்களா
ஆ இன்னும் கரெக்டா சொல்ல ப்ரோ அப்போ இப்போ சொல்றாங்க இன்னு வந்து அட்மிஷன் நெறைய வந்துனே இருக்கு ஆ இன்னு அட்டெம்டு‌ எழுதுனவங்களா வருவாங்க இதுக்கு தெரிஞ்சு ஆமா ஆமா அதனால இன்னு ஓப்பன் ஆமா ஓப்பன் ஆகல ஆ
ஓகே அப்பறோ எப்படியு ஆகஸ்ட்டு எப்டியு ஆகஸ்ட்டுதா இருக்குன்னு நெனைக்கிறே இல்லனா ஜூன் ஜூலை ல இந்த மந்த்து எண்டுல இருக்கு
இப்போ ஃபோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ப்ரோ உங்களுக்கு
ஆமா
ஆ எவ்வளோ மந்த்லி சேலரி வாங்குறீங்க லைக்
இப்போ‌ வந்து பார்ட்டி ஃபோரு
ஃபோர் இயர்ஸ் எக்ஸீரியன்ஸ் இருந்தா அவ்ளோ தானா வரு
ஆமா நீங்க இங்க ஒன்னு நெனைக்கிறீங்க எங்கூட படிச்சு நல்லா படிச்சவ ஓகேவா நல்லா அத சொல்லுவாங்க இல்லையா அந்த நல்லா படிக்கிறவங்க அந்த அந்த மாரி இருக்கிறவங்களே இன்னு ஆ கிட்டத்தட்ட என்ன விட என்ன விட ஒரு ஃபோ
தருவாங்க ஃப்ரோ எனக்கு
அப்படி எல்லா இல்ல ப்ரோ நா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்ருக்கே மும்பைில இருந்தாலு நம்மள் என்னோட மெயின் ஆபிஸ் அங்கதா நா இப்போ ப்ராஜெக்டுகாக இங்க இங்க பண்றே அ அது ஒவ்வொரு கம்பெனிஸ்ஸ பொறுத்து இப்போ இப்டி சொல்றது ஒரு ஸ்டார்டப்பு இல்லை நியூவா இப்போ வந்து இருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸா இருக்கும் பாத்திங்களா அந்த மாரி கம்பனிஸ் எல்லா சேலரி நல்லா கொடுப்பாங்க இப்ப சொ சொல்றாங்க இல்லையே சொகோ ஜோகோ எல்லாம நல்லா கொடுக்குறாங்க சோ அதெல்லாம் வந்து இப்பதான் வந்து நல்லா ஒரு இத ஆன கம்பெனி
ஆ
நம்ம இருக்கிறது வந்து டி சி எஸ் அது ஒரு கிட்டத்தட்ட தெரியும் இல்லையா ஆமா அதுல எல்லா கொஞ்ச பொ பொறுமையதான் இன்கிரிமெண்ட எல்லாம் வரும்
ஆ ஆ
அது நம்ம இருக்கிற பீல்ட் பொறுத்து நா ஐ டி ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் அதுல வந்து டிஜிட்டல நெஞ்சானு ஒரு ரெண்டு ஆ ரோல் இருக்கும்
ஆ சொல்லுங்க ஃப்ரோ வேற எப்டி போகுது லைஃப்லா
நீங்க படி நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க
ஃப்ரோ வாய்ஸ் பிரேக்காவுது
இல்ல நீங்க படிக்கறது என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டேன்
பி சி ஏ ஃப்ரோ
பி சி எ லனா அத எப்டி எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான
ஆமா எல்லாமே கம்யூட்டர் தான் ஃப்ரோ அது பேச்சுலர் ஆப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர்
ஓகே ஓகே ஆமா அப்ப என்ன என்ன ஃபுரோகிராங் லாங்குவேஜ் படிக்கிறீங்க இப்போ
லைக் சாவா பைத்தான் அப்டிதான் ஃப்ரோ
ஓகே ஓகே இந்த டாட் நெட் எல்லா உங்களுக்கு வருதா
ம் ஃப்ரோ ஆனா வந்து நான் எப்டி சொல்லணும்னா காலேஜ் அவ்ளோவா போமாட்ட ப்ரோ சும்மா ஏதோ போயிட்டு போயிட்டு வருவே எப்போவாது அவ்ளோதா ப்ரோ
செரி செரி
எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இல்ல ஸ்டார்ட்டிங்ல ஏதோ வந்து காலேஜ் படிக்ணுமேன்னு படிச்சே எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்ல எங்க சித்தப்பா இருக்காரு பேங்ளூர்ல ஐ டில தா இருக்கார் அவரு கூட அவரு வந்து நைன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்
ஓகே
ஆ அவர் சொன்னார் இந்த மாரி நீ ஈஸியா ஐ டிக்குள்ள வரணுன்னா பி சி ஏ படி ஆர்ட்ஸ்ல தா அவ்ளோவா கஷ்டமா இருக்காது அப்டி சொன்னாரு சோ நீ படிச்சி முடி நானே வேல வாங்கி குடுத்துறே அப்டி சொன்னாரு செரி ஓகே அ னா நா இது முடிச்சே இது கம்ளீட் ஆன ஒனே அவ்ள தா நா பேங்களூர் கெளம்பிடுவே அவ்ளதா அ அந்த அவரு கம்பெனிலே சேந்துருவ அவு வந்து ஆ
பாத்துக்க அது அந்த அங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் வேணு இல்லயா அது இங்க நம்ம கெயின் பண்ணாதானே உண்டு ஆமா அப்போ நீங்க நீங்க அங்க எந்த கம்பெனி போனாலூ ஒரு ஸ்கில் வேணு அப்பொ அப்பொ ஒங்க பெ ரிலேட் ஒருத்தர கூப்டுறாங்க அப்டினா கூட நம்ம வந்து கத்துக்கிட்டா தா அங்கே சர்வைவ் பண்ண முடியு என்னதா அவுங்க வந்து நம்மள உள்ள கூட்டிட்டு போனாலு நம்ப அங்க இருக்கிற ப்ரஷர் இருக்கு இல்லயா அத நம்ம பாத்துக்கனு இல்ல அப்ப இங்க நம்ம காலேஜ் ஒழுங்கா போயி அத ஏதோன்னு கத்துக்கிட்டாதா உண்டு ஆமா அ படிச்சா போது அப்டின்னா அது அது ஓகே சில கே சில சிச்சுவெஷன்ஸ் டிபென்ட் பண்ணி நம்ளுக்கு அங்க இஷ்யூஸ் ந ப்ரொ இப்ப நம்ப வந்து நீங்க சொன்னீங்கள்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதுதா மொத்தமாவே ஐ டி ரிலேட்டடா போ போறீங்க நீங்க நான் ஐ டீ ல போனா கூட சர்வைவ் ஆயிட்லா நீங்க அங்க ஒங்களுக்கு கத்து கத்துக்கு ஓகே பட் ஐ டீ ரிலேட்டா போயி நீங்க அங்கதா கத்துக்கணுனா ரொம்ப கஷ்டோ ஏன்னா நாலா ஐ டீ ஐ டீ முடிச்சானு அதா நீங்க சொன்ன மாரி நானு டாட் நெட் படிச்சு ஐ டி ல தா போனே ஒரு டூ ஒன் இயர் அதுக்குள்ள இருந்தே ரொம்ப இது நம்பளுக்கு செட் ஆகாதுன்னு நா நான் ஐ டீ க்கு மாறிட்டே சோ அதுதா இங்க ப்ரச்சன அவ் கூ ஒ ஃபேமிலிர் ஹெல்ப் பண்றது ப்ரச்சனல்ல பட் நம்ளுக்கு வந்து ஓரல் ஸ்கில் வேணு இப்ப நீங்க நான் ஐ டீ படிக்கிறீங்க இப்பயே நீங்க வந்து ஐ டீ படிக்காம அ எலக்ட்ரானிக்ஸோ இல்ல வேற எதோது படிக்கிறீங்கனா சைபர் சிட்டி அப்டி படிச்சா ஓகே
ம் ம்
பட் ஆட்டோமெட்டிக்கா நீங்க ஐ டீ ல போறப்போ கொஞ்சோ ஸ்கில் வேணுல்ல அதா கத் சொல்றே
ஆ ப்ரோ ஆமா ப்ரோ
நீங்க காலேஜுக்கே போலன்னா கூட பரவால்ல இந்த யூடியூப்ல இருக்குல்லயா யூடியூப்ல இருக்குல்லயா அதா அந்த மாரி இத எடுத்து எதொது ஒரு ஸ்கில் ஒரு ஒரு லாங்குவேஜ்ஜ கத்துக்கோங்க அத் இப்ப எல்லாரு சொல்ற மாரிதா பைத்தானு இந்த எஸ் க்யுலு எல்லா கத்து கத்துக்கோங்க அப்பதா நல்லாருக்கு இல்லனா அங்கேயு போயி ஃபஸ்ட்லருந்து பண்றப்போ ரொம்ப கஷ்டொ
ம் ரொம்ப ப்ரஷரா இருக்குமா பா ஐ டி லைஃப் எல்லா லைக் எப்டி சொல்லணுனா ஒரு டிப்ரெஷ்ஷரா ஒரு தொல்லையாவு
தேங் சொல்றா அதுதா இங்க சொல்றே ஸ்கில் இருக்காதவே ப்ரச்சன இல்ல ஸ்கில் இல்லாதவங்க கஷ்ட்டோ இப்ப நானே ஸ்கில் இல்லாதுனால தா வெளிய வந்து நா வெளியே வரல அதுலயே இருந்து நா ஐ நான் ஐ டியா மாத்திட்டே மாத்திக்கிட்டே ஸோ இப்போ நா வந்து நா ஸ்டார்டிங்க்ல போனது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா அந்த இதுல போனோ அதுல அதுலேயே ஒரு ஒன் இயர் இருந்தே
எப்டி ப்ரோ சேந்தீங்க லைக் ரெஃபரல் ரெக்கமண்ட் எதாவ்து அப்டி இல்லன்னா டைரக்ட் கம்பெனியில போய் அ
டே அண்ட் டைரக்ட்டா தா இன்டர்வியூ இருக்கு இல்லயா அந்த மாரி வச்சி நம்மளுக்கு எக்ஸாம் அந்த ஒரு மாக் இன்டர்வியூ இருக்கு அதெல்லா முடிச்சி டைரெக்டா அப்டி போனோ இங்கே லாங்குவேஜ்ஜு தா மெயின்னு எல்லாத்துலயு நம்ம லாங்குவேஜ்ஜு பா கரெக்டா இருக்கணு நம் ஐ மீன் லாங்குவேஜ்ஜுனா இப்ப அவுங்க கேக்குற கேள்விக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றது கரெக்டா இருக்கணு அவுங்க ஒன்னு கேள்வி பாக்கு கேப்பாங்க நம்ம வந்து ஒண்ணு பெருசா சொல்லுவோ இல்லன்னா சில சிலர்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கேட்ட அ தெரிஞ்ச வேர்ட்யே ஒரே வேர்டா வந்து எல்லா விஷயத்துக்கு அப்ளே பண்ணுவாங்க நா அங்க படிச்சேன் நா அதுக்கப்றோ இங்க முடிச்சிட்டு இங்க படிச்சேன் திருப்பியு அதே அந்த படிச்சன் படிச்சன்றதே அ சொல்லுவாங்க பாத்தீங்ளா அந்த மாரி சொன்ன வே ரீபீட்டெட் வேர்ட்ஸ்ஸு சொல்றப்போ அதுதா ப்ராப்ளமே
ம் ம்
நீங்க கிரமேட்டிக்கல்லா இல்லன்னா கூட ப நீங்க கரெக்டா பேச தெரியனு கம்யூனிகேஷன் இருந்தா ஓ பிரச்சன இல்ல ஃப்ரெஷ்ஷருக்கு அதா மெயின் இப்போ
இங்கிலீஷ்ஷு நாலேஜ் இருக்கனோ இங்கிலீஷ்ல்லா நல்லா கத்துக்கனோ அந்த மாரி சொல்றாங்கல்ல ப்ரோ
ஆமா ஆமா ந ஆமா இப்ப ஐ டில போனோன்னா கண்டிப்பா இப்ப நீங்க படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கண்டிப்பா வேணுல்ல கம்யூனிகேஷன் வேணுல்ல இது நீங்க நா நார்
ப்ரோ
அ அதுதா இங்கிலீஷ் பிரிஷ் அதுதா இங்க அதுதா இங்க பிரச்சன்ன இங்கிலீஷ் பேசது வேற நமக்கு அதுதா அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்க கூடாது இங்கிலீஷ் பேசது வேற இங்கிலீஷ் இங்க கன்வே பண்றது வேற
ம்
இப்போ இப்போ நா ஆனிய பாக்குறேன் எனக்கு இங்கிலீஷ் புரியும் கத் எங்களுக்கு இங்கிலீஷ் ப ஆனியவ பப்போ எல்லா இப்ப இங்கிலீஷ் படமும் பாப்பேன் அதனால இங்கிலிஷ்ஷு வரும்மனா அ ஆமா அ அது அதுதா அது அவுங்க பேசுறது கன் நம்மளால இப்போ எப்டின்னா நம் ஒன்வே கம்யூனிகேஷன் அது வந்து நம்ம கேக்கறோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோ அவ்ளோதா தவிர பேசுறது இல்ல இது வந்து டிஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசுனா நீ உடனே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி வேர்ட்ஸ் வேணு இப்ப தமிழ்ல வந்து நம்ம ஒரு பேசுறோன்னா நம்மளுக்கான வேர்ட்ஸ் கடைக்கு இதா இ ந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்றோ ஆனா இங்கிலீஷ்ல அப்டி இல்ல நம்மளுக்கு இருக்கிறதே ப நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு கொஞ்ச வேர்ட்ஸ் தா இருக்கும் அதே ரீபீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அது தா அங்க ப்ராப்ளமே நா எப்ப பாத்தாலு ஒரே வேர்ட் நீங்க எந்த கான்வர்சேஷன் எடுத்தாலு ஒரே வேர்ட்ஸ்ஸ ரீபீட் பண்ணக்க கூடாது ஒரு கான்வர்சேஷனுக்கு நம் படிச்சேன் அதுக்கப்பறமா அங்க இது பண்ணன்றத தெளிவா சொல்லணும்ன்றது க்காகா சொல்றேன் சோ சோ கம்யூனிகேஷன் முக்கியம் அங்க
ஆமாம் ப்ரோ
சேரி ஃப்ரோ ஃப்ரீயா இருக்கீங்களா நா வேற கால் வருது கால் பண்ணி
ஆ ஓகே ஃப்ரோ நீங்க பண்ணிட்டு அ ஓகே ஃப்ரோ ஆ ஆ ஓகே ஃப்ரோ மீண்டும் சந்திப்போம்
ஆ மீண்டும்